ஒரு நிமிஷ பிடிங்க அ நா நலமா இருக்கே தோழி ம் வீட்டு எல்லா நலமா
எல்லாருமே நலமா இருக்காங்க தோழி
ம் தோழி இந்த உங்களுக்கு எந்த இடத்துக்கு எல்லா போகணும்னு சொல்லி ஆச இருக்கு தோழி அத பத்தி ஏதாவது பேசுனோ நம்ம
எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் நெறைய இருக்கும்ல ஐஸ் கட்டி இந்த காஷ்மீரு அப்டி எல்லா சொல்றாங்கல்ல அந்த மாரி எடத்துக்கு ஆமா பனி மூட்டமா இருக்குல்ல
ஆமா பணி உங்களுக்கு இதா இருக்கு எடத்துல போன ஆச உங்களுக்கு
ஆமா அந்த மாரி எடத்துக்கு போணு ரொம்பவே எனக்கு ஆச ஆனா எனக்கு இந்த குளிர்ச்சி தாங்க முடியாது தோழி இந்த ஊட்டிக்கு போனாலே அப்டியே நடுங்கு வேணா
ம் ஆமாங் தோழி இப் நம்ம வந்து இந்த அ வெப்ப கிளைமேட்ல இருந்திருந்து நம்மளுக்கு பழக்கோ ல்ல அது வந்து ஒரு அளவுக்குதா நம்மளால வந்து குளிர்ச்சி எல்லா தாங்க முடியு நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கணு அதிகமா இருக்குனு சொல்லி நம்ம ஆசப்படுவோ அன்னால அது வந்து நம்மளால ஏத்துக் ஒடம்புகளால ஏத்துக்க முடியல நம்ப ஆசப்படுவோ ஃபுல்லா சில்லா இருக்கணு கிளைமேட்டு நல்லா பண்ணியா இருக்கணு பண்ணி கூட படு படுத்தா அ எங்கப் பேஞ்சுதுன்னா நல்லா இருக்கு சொல்லி நம்ம யோசிப்போ ஆனா நம்மளோட ஒடம்பு அது ஒத்துக்காது ஏன்னா நம்ம வந்து முதல்ல இருந்தே இந்த என்ன சொல்றது ஹீட் கிளைமேட்ல வளர்ந்துட்டோ இத வந்து நம்ம ஆல எவ்ளோ தாங்க முடியுமோ அவ்ளோ அப்ப நம்மளோட பாடி ஏத்துக்கு அப்புறோ அளவுக்கு தா அதுக்கு மேலன்னா நம்மளுக்கு வந்து அ ரொம்ப என்ன சொல்லுது ஆட்டுலயே நிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப அய்சு உங்களுக்கு மூச்சு வாங்குறது கஷ்டமா இருக்கு சில்லு ஆமா சில் கிளைமேட்ல மூச்சு வாங்கறது கஷ்டமாயிடு அத்னால நம்மளுக்கு வந்து செட் ஆக்குறது ரொம்ப கஷ்டமாயிடு சீக்ரமா செட் ஆகாது நம்ம புதுசா போறோல்ல ஒரு எடத்துக்கு
ஆமா தோழி ரொம்பவே கரெக்டா சொன்னீங்க ஏன்னா எனக்கு அதே மாரிதா இப்போ அந்த பார்க்குகு எல்லா போறோ அங்க பாத்தீங்கனா கொஞ்ச மேடும் மேடா இருக்கு அந்த மாரி இடத்துல எல்லா நடக் க்கும் போது நம்மளுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது அந்த டைம்ல பாத்தீங்கனா எனக்கு மூச்சு வாங்கம் போது எனக்கு அப்டியே என்னவோ நெஞ்செல்லா வலி
ம் ஆமா உங்களால ம் மூச்சு வாங்கும் போது கஷ்டமாயிடுது இப்போ குளிர்ச்சியா இருக்குல்ல உங்களுக்கு அதுனால உங்களோட ஹார்ட்டு உடம்பு ரத்தோல்லா உங்களுக்கு ஆ சீக்ரமா ரன் ஆக மாட்டேங்குது நம்ம அந்த கிளைமேட்ல இருந்து பழக்கோ இல்லல்ல நம்மளுக்கு அதுனால நம்மளோட பாடி வந்து அந்த டெம்பரேச்சருக்கு செட் ஆகுறதுக்கு சீக்கிரமா ஒத்துக்காது உங்களுக்கு
ஆமா தோழி நீங்க மிகவு சரியாக சொன்னீங்க ஏன்னா இப்போ இருக்றது நம்ம சென்னையில இங்க பாத்தீங்கனா மழ வரதே இப்போ அங்கங்க நானு கேக்குறே இப்போ என் தோழி கிட்ட பேசும்போது சொல்றாங்க இங்க நல்லா மழ நெறையவ் மழ பெஞ்சிட்டுருக்கு அப்டின்னு ஆனா நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா வெயிலு சுலிருனு அடுச்சுக்கிட்டு இருக்கு
ஆமா கண்டிப்பா கரெக்டா சொல்றீங்க தொல்லி நானு ரொம்ப கேள்விப்பட்டே ரொம்ப இடத்துல வந்து மழ மழன்னு சொல்லி அதிகமா நல்லா மலே இருக்கு ஆ ஒரு அளவுக்கு மழயா இருக்கு டே டைம்லை ஈவினிங் டைம்ல உங்களுக்கு கம்மி ஆயிடுதுன்னு சொல்லி நானு ரொம்ப கேள்விப்பட்டே இங்கதா நம்ம பாக்க முடில இந்த சென்னையிலதா இப்போதா நேத்துதா கொஞ்சமா பெய்ஞ்சுது மழ உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சோ பேஞ்சுது அவ்ளோதா
அது கூட என்ன சொல்லிட்றாங்கன்னா அந்த என்னமே சென்னையில மிகவும் கனமான மழை அப்டி சொல்லிட்றாங்க எங்க அங்க கனமான மழை சும்மா கொஞ்சதா வந்து ஒரு வாமா மின்னல் அப்டி சொல்ட்டு போற மாதிரி வந்து காமிச்சுட்டு போது அந்த மழை
ஆமா கரெக்டா சொன்னிங்க தோழி நம்ம வந்து என்ன சொல்றது இந்த நியூஸ்ல வந்து பாத்தா கூட அந்த நம்ம நியூஸ்லலா நம்ம ரொம்ப பாத்து எல்லா விஷயமு வீட்ல வாங்கி வச்சிருவோ அதிகமா மழை இருக்கு பால் வாங்கு முட்ட வாங்கு வீட்ல இது இருக்கு காய்கறி இருக்கா வெங்காய இருக்கா தக்காளி இருக்கான்னு சொல்லி எல்லாத்தையு பாத்து பாத்து வாங்கி வைப்போ அந்த நேரத் துல அந்த மழை பெய்யே பெய்யாது நம்ம வந் து இந்த நியூஸ்ல சொன்னாலே போயாதுன்னு சொல்லி நம்ம கொஞ்சோ அசால்டா இருந்துடு அந்த நேரத்துல நம்மளுக்கு இந்த பிளட்டு ஆரஞ்சு அலெர்ட்டு குடுத்தனால அ என்ன சொல்றது இந்த காற்று காற்று அதிகமா இருக்கு வெளில இல்லன்னா உங்களுக்கு ஃப்ளட்டு மாதிரி இதாயிடுது தண்ணி தங்கிடுது உங்களுக்கு நம்மளுக்கு வீட்ல பொருள்ல்லா இருந்தா நம்மளுக்கு கஷ்டமே இல்ல தோழி வெளில என்ன நடந்தா கூட நம்ம வந்து ஏதாவது தண்ணி சாப்பாடு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்லா இந்த வீட்ல ஒண்ணு இல்லன்னா நம்பளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது நம்ம கொஞ்சோ பாத்து உஷாரா இருந்து க்னு கிளைமேட்ட பாத்து நம்ம பறந்துட்டு பாத்து வாங்கி வச்சிட்னு வீட்ல எப்போவு இல்லாம இருக்க கூடாது கொஞ்சத்துக்கு கொஞ்சோ ஒரு நம்ம ஒரு ரெண்டு நாளுக்காவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணு வீட்ல பொருள்கள்லா ம் எந்த பொருளா ஒரு ஃபேமிலி ரன் பண்றோனா நம்ம வந்து ஒரு பொருள் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட் னு எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு பொருள் இருக் குற டைம்ல வந்து நம்ம ஆடர் பண்ணா சீக்கரமா வந்துருது தோழி உங்களுக்கு வீட்ல நம்ம பால் வச்சுட்டு ஆர்டர் பண்ணுங்க நீங்க ம் சீக்கிரமா வந்துரு, எ வீட்ல ஆளுங்க கிட்டயு சொல்லுங்க நீங்க வாங்கிட்டு வந்து குடுங்கன்னு சொன்னா வாங்கிட்டு வந்து குடுத் துருவாங்க அவங்க வீட்ல இல்லாத டைம்ல எல்லாருக்கிட்டயு கெஞ்சிற மாதிரி ஆயிடுது தோழி அந்த நேரத்துல வீட்டு ஆட்களு கூட போக மாட்றாங்க கடைக்கு போக மாட் டே நா எனக்கு டயடா இருக்குன்னு சொல்லி எது ஏதோ எக்ஸ் எக்ஸ்க்யூஸ் சொல்றாங்க இந்த ஆப்புகள்லயு உங்களுக்கு அ இந்த டிலிவரி ஃபீஸ் அதிகோ பால் இல்ல ரெயின் ஃபீஸு இந்த ஃபீஸ்ஸு அந்த ஃபீஸ்ஸுன்னு சொல்லி அதிகமா டிமாண்ட் ஆயிடுது தோழி உங்களுக்கு அ வீட்ல பொருள் இல்லனாலே அந்த பொருள்க்கு டிமாண்ட் ஆயிடுது வெளில உங்களுக்கு வீட்ல பொருள் இருந்தா ஈ ஸியா வந்துருது உங்களுக்கு வீட்டுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்ளா தோழி இந்த மாதிரி
ஆமா தோழி நீங்க சொன்ன மாரி அதே மாரி எங்கூட நேத்து கூட நடந்துது தோழி வீட்ல பாத்லிங்ல்லா எ கணவர் ரெண்டு பால் கொண்டு வந்தாரு என்ன பண்ணாரு ஒரு பால் அம்மா வீட்ல குடுத்துட்டு ஒரு பால் வந்து இங்க பொங்கிட்டாரு பொங்கி வச்சிட்டு நைட்டு பொங்கி வச்சிட்டு காலைல இந்த சூடு பண்ணு போது அந்த இருக்குற ஹீட்டுனால என்ன ஆயிடுச்சு பாலு அ திரித்திரியாயிடுச்சு சரி இந்த பாலு கெட்டு பொயிற் ச்சு அப்டின்ட்டு நம்ம குடிக்க முடியாதுன்னு ஃபிரிட்ஜ் ஓபன் பண்ணி பாத்தா ஃப்ரிட்ஜ்ல எ கணவர் எப்பவுமே ரெண்டு வாங்கிட்டு வருவாரு சரி ஒண்ணு தான பொ பொங்கி வச்சிருக்காரு ஒண்ணு உள்ள இருக்கு அப்டின்னு பாத்தா இல்லவே இல்ல அங்க அம்மா வீட்ல போய் பாத்தா அங்கயு இல்ல ஆமா ஆன்லைன்ல செக் பண்ணி பாத்தா ஆன்லைன்லியு இல்ல ஒரு நானு பாத்துட்ட ரெண்டு ஆப்ல பாத்திங்கன்னா ஸ்டாக்கே இல்ல ஒரு ஆப்ல பாத்திங்கன்னா இந்த ஜியோ மாட்லல்லா ஃபஸ்ட் நூர் ருபாய்க்கு வாங்குனாலே ஃப்ரீ டிலிவரி குடுப்பா இப்ப பாத்லிங்கன்னா ஆமா த்ரீ நைன்டி நைன்க்கு வாங்குனாதா உங்களுக்கு ஃப்ரீ டிலவரி அப்டின்ட்டு மாத்திட்டா இப்போ நம்ம எங்க ரெண்டு மூணு பாலுக்கு இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ருபாய்க்கு வாங்குறது அப்டின்ட்டு எனக்கு மனசு கஷ் டமாய்டுச்சு அப்றமா பாத்தோன்னா யாருமே வீட்ல கூட இல்ல இந்த பொண்ண வச்சிட்டு எ குட்டி பாப்பா வச்சிட்டு நா எங்க வெளியில போய் வாங்குறது எனக்கு கடுப்பா இருந்துச்சு சரி பரவால்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்து அப்றமா நைட்டு வரும்போது எ கணவரு வாங்கிட்டு வந்தாரு பாலு அந்த மாரி எ கூட நெறைய நடந்துச்சு தோழி நீங்க சொன்னா மாதிரி பாலுக்குதா தோழி அந்த மாரி ஆகுது எங் கூட நா மிச்ச சாமா எல்லா பாத்திங்கன்னா இந்த மொளகாத்தூள் மஞ்சத்தூளு இந்த எ காஞ்ச மொளகா இந்த மாரி பூண்டு இஞ்சி பூண்டு விழுந்து இதெல்லா நா ரெடியா வெச்சிட்ருப்ப எப்போவ்மே தக்காளி வெங்காயோ பாத்திங்கன்னா எப்பவுமே எங்க வீட்ல இருக்கு தோழி அது ரொம் ப ரேரு இந்த தக்காளி இல்லாம போறதுல்லா ஏ வீட்ல நா எ சமச்சாலு இல்லனாலு ஏ வீட்ல எப்பவுமே இருக்கு ஒ ரெண்டு டு நாலு நாள் நா மட்டு சமைக்கல நா எப்போமே வெப்ப அந்த மாரி
கண்டிப்பா தோழி அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா தா தோழி நம்மளுக்கு வந்து ஆமா
அவசரமா எதாது தேவப்படு போது நம்மளுக்கு கஷ்டமாயிடு
ஆமா கண்டிப்பா தோழி திடீர்னு வீட்ல ஒரு கெஸ்ட்டு வராங்க நம்ம பாப்பாவ வச்சுட்டு எப்டி தோழி வெளில போக முடியு வீட்ல இருந்தா தானே நம்மள பாலு பால் போட்டு காஃபியோ டீயோ போட்டு இல்லனா ஜூஸோ எதாவ்து ஜூஸ் மாரி ஃப்ரூட்டோ இல்லாது சிரப் ரெடி டு மிக்ஸ் சிரப் அந்த மாதிரி ஏதாது போட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடுச்சிர்லா இல்லனா நம்ம வீட்ல இல்ல யாராவ்து வந்து வாங்கிட்டு வந்து குடு ப்பாங்ளா இல்லனனா நம்மதா பாப்பாவ எடுத்துட்டு கடைக்கு போற மாதிரி இருக்கு சீக்ரமா நம்ம பாக்குற எடத்துல நம்ளுக்கு இந்த ஆப்ல கூட வர மாட்டேங்குது எந்த நேர்த்லியு வீட்ல எதாவ்து வெச்சுக்குணு தோழி யார் வந்தாலு நம்ம வந்து எதுவு தராம அப்டியே உக்கார வெக்க கூடாது அவுங்க என்ன சொல்றது வீட்ல ஒரு பார் மா டீ போட்டுக்குடுக்கறதுக் பாலு கூட இல்லயான் சொல்லி நம்பளுக்கு யாரு சொல்ல கூடாது அந்த மாதிரி பாத்துக்கணு நம்ம
ஆமா தோழி கரெக்ட்டா சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்ல ஒரு மூண் நாளா எங்க அம்மாக்கு ஒடம்பு செரில்லாதனால நெறய பேரு வராங்க அதுவு ரெண்ட் ரெண்டு ஆளா ரெண்ட் ரெண்டு ஆளா வராங்க அந்த டீ நம்ம போட்டு வெச்சி ட்டா அதோட டேஸ்ட்டு கூட மாறி போயிர்து தோழி அதுனால அது அப்போ அப்போ கொஞ்ச கொஞ்சமா போட்டு நா இது பொங்கி குடுக்க வேண்டியதா இருக்கு இந்த மாரி என்னாகுது ஒரு மூண் நாளா எனக்கு இந்த அடிக்கடி போய் டீ போட்டு போட்டு போட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாய்டுச்சி தோழி என்னடா இது இந்த மாரி கொஞ்ச கொஞ்சமா வராங்க ஒரே அடியா வந்துட்டா ஒரேடியா பொங்கிர்லாமே அப்டின்ட்டெல்லா ஆய்ருது எனக்கு கொஞ்ச ஒடம்பு செரியில்லாதனால இந்த சளினால கொஞ்ச சிடு சிடுனுருக்கு இல்லன்னா கொஞ்சோ நா ஃபாஸ்ட்டாவே எல்லாமே பண்ணிருவே இப்ப எனக்கு இந்த ச ஒடம் செரில்லாதனால கொஞ்ச எனக்கு சோர்வாவே இருக்கு இந்த சளிக்காக இந்த மாத்தர போட்றே இல்லியா தோழி அதுல ஒரு மாதிரி ஒடம்பு டல்லாவே இருக்கு ஒரு டயட்னஸ் மாதிரியே இருக் கு தூக்கோ வந்துட்டே இருக்கற மாதிரி இருக்கு எனக்கு
ம் ஆமா தோழி இந்த டேப்லெட்ஸுல்லா சாப்புட்றோல்ல அதோட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு தோழி சில பேருக்கு தூக் கோ வரு சில பேருக்கு அ என்ன சொல்றது அ நின்னாலே தல சுத்துற மாதிரி இருக்கு உங்கள்க்கு தூக்க கலக்கமா இருக்கு சில டேப்லெட்ஸ் ல சளிக்கில்லா உங்கள்க்கு அதிகமா தூக்க கலக்கோ ப் பாரு தூங்கிட்டே இரு க்கோணு மாதிரி உங்கள்க்கு ஃபீல்லா அதிகமா இருக்கு நா வந்து இப்போ எரிச்சலுக்குலா சாப் பட்றல்ல டேப்லெட் அந்த மாதிரி தா தோழி இருக்கு அது
ஆமா தோழி கரக்ட்டா சொன்னீங்க ஆனா இந்த சளிக்கு இந்த இ அலர்ஜிக்கெல்லா பாத்தீங்கனா நம்ளுக்கு சீக்கரமா தூக்கோ வராது சளிக்கு பாத்தீங்கனா தூங்கும் போது அப்பிடியே ரெண்டு மூக்கு அடச்சு போய்ரு டோ அதுனால நம்ளால மூச்சு விட முடியாது அதுனாலே நம்ம என்னா பண்ணுவோ இந்த மாத்தர போடுவோ அரிப்புக்கு நம்ளால அரிச்சிட்டே இருந்தா நம்ம எப்டி தூங்க முடியு அந்த அரிப்புனால கூட நம்ளுக்கு தூக்கோ வராது இதுனால இதுல என்ன பாத் தீங்கனா தூங்குற பவரு தூக்குறத்துக்காகவே நா கொஞ்சோ பவர் அதிகமா இருக்கு இந்த மாத்தர நம்ம போட்ட உடனே நம்மளுக்கு என்ன ஆகுது கொஞ்ச நல்லா தூக்கோ வருது அது செரியா நம்ம தூங்கல அப்பிடின்னா நம்மளுக்கு கொஞ்சோ அப்டியே மயக்கோ வர மாதிரி தல சுத்தற மாதிரி
ஆமா ஆமாங் தோழி கரெக்ட்டா சொன்னீங்
ஆமா தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேஸ்லாம் தோழி உங்ககிட்ட பேஸ்னது ரொம்ப மகிழ்ச்சி
ம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு தோழி நன்றி வணக்கம் தோழி
வணக்கம்